லோ
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கிங்களா
நல்ல இருக்க நல்ல இருக்க காலை உணவு முடித்திடிங்களா
ஆ காலை உணவு முச்சிட்ட நீங்க முச்டிங்களா நான் சப்பாத்தி வெஜிடேபிள் குருமா பண்ணே
ஓ சரிங்க சரிங்க இங்க வந்து தோசையும் இந்த தக்காளி வேக வை ந்த சட்னியும் தந்தே நானு ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காரக்கொழம்பு தா நேத்தைக்கு சாம்பார் வச்சுட்டோமா அதனால இன்னைக்கு கார கொழம்பு வச்சு ஏதாவது ஒரு கூட்டு
உம் நாங்களு இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் மட்டு தா பண்றது சே நேத்து உன் வீட் ல இல்லைங்கிளா பிரியாணி அது சாப்ட்டதுனால இன்னைக்கு வந்து இந்த வெஜிடபிள் குருமா மாரி வச்சு சப்பாத்தி செஞ்சுட்டே காலையில
ஓ சரிங்க
மதியோ அதயே வுட்ட
மதிய என்ன சாப்பாடு
இல்ல மதியமு அதே செஞ்சிட்டோ
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஆமா அது சப்பாத்தி எடுத்துக்குறது நல்லது தா
ஆமா நைட்டு இது மதியத்துல ரைஸ்சு சாப்ட முல்லையா சப்பாத்தினா ஒண்ணு அப்டி சாப்டுலா ஒண்ணு ரெண்டு கூட
ஆமா ஆமா
அதனால ம் ம்
சூப்பர் சூப்பர் ம் சொல்லுங்க அப்றம்
அப்றம் நீங்க என்ன படம் பாத் ம்
இன்னைக்கு எதுவு நான்வெஜ் சாப்ட மாட்டீங்ளா அசைவம் சனிக்கிழமைல எதுவு நான்வெ சாப்டுவீங்களா
இல்ல இல்ல அப்டிலா இல்ல சாப்பிடதா நேத்து தா நான்வெஜ் சாப்டோ நைட்டு
ஓ சரிங்க சரிங்க சரிங்க
ம் நைட்டு ப்ஃரெண்டு வீட்ல போயிட்டு எல்லாரு பிரியாணி பண்ணோ பிரியாணி செஞ்சு சாப்டோ
ஒ சரி
ம் அதனால சரி யோ என்னைக்கோ ஓர் நாள் தா ன்னா டெய்லியு அப்டிலா எடுக்றதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நா திரும்பியு நாளைக்கு எப்டியு நம்ப எடுத்துதா ஆகணு
ம் ஆமா அது சஷ்டி அந்த மாரி இருந்தா எடுக்க மாட்டோ நாளைக்கோ நாளான்னைக்கோ சஷ்டி வர்து நாளைக்கா என்னன் தெர்ல
ம் ம் ம் ம்
சஷ்டி அந்த மாரி இருந்தா நாங்க சாப்ட மாட்டோ
ம் இந்த பஞ்சமி அந்த மாரி இதுக்லா சாப்டுவீங்ளா
ஆ அதெல்லா பாக்கமாட்டோ பஞ்சமி அந்த மாரிலா பாக்கமாட்டோ அது என்னைக்கு பஞ்சமி வர்து இன்னைக் பஞ்சமியா
இன்னைக்கி இல்ல இன்னைக்கில்ல அது வச்சுறது முடிஞ்சு து அடுத்தது என்னவோ பாக்கணு கேலண்டர அந்த வராகி கி நம்ப கும்பிடுவோம்ல அந்த இதுக்கு
ஆமா ஆகா இன்னு நா போன்து இல்லங்க
அப்டியா நா வெளக்கு மட்டு போட்ருக்கே ஆனா நான்வெஜ் சாப்டுருக்கே நா அ இப்ப அ க்கா லா பாத்திங்னா பஞ்சமி பஞ்சமி கரெக்டா வந்து அ காலையில அப்டியே நார்மலா சாப்டுவாங்க வெ இது அசைவம் எடுத்துக்காம கோவிலுக்கு லா போயிட்டு வெளக்கு போட்டுட்டு வந்து அப்டி சாப்பிட்றது
நாங்க மோஸ்ட்லி சஷ்டி பிரதோஷோ அந்த மாரிதா போவோ சஸ்டிக்கு நா அன்னைக்கு சு போயி வெளக்கு போட்டுட்டு வரது அந்த மாரி பிரதோஷனா ஈவினிங் போய் வெளக்கு போடுவோ
ஓ சரிங்க சரிங்க சரிங்க
எல்லா போவோனு அப்ற இந்த கித்திகை அம்மாவச அந்த மாரி நாள் மட்டுந்தா மத்த நாள்லல்லா பாக்கர்தில்ல ஆமா
இங்க அம்மாவாச ஆமா கிருத்திகை அம்மாவாசல்லா நீங்க சொல்ற மாரி அதுக்லா இது பண்ணுவாங்க இப்ப இங்கன்னு பாத்தீங்கன்னா பெருசானா இந்த கார்த்திகை ல்லா ரொம்பவே இது பண்ணுவாங்க அம்மாவாச நம்ம நார்மலாவே சாப்ட மாட்டோ
ம் ம் ம்
பஞ்சமைக்குலா இங்க வீட்ல அம்மாட்ல எல்லா சாப்டுவாங்க அக்கா வந்து அக்கா சைட்ல அக்கா சாப்ட மாட்டாங்க அப்டி ஆ அப்பறோ ஒவ்வொரு நேரோ வியாழக் கிழமை னா சாப்பிட்றதுல்ல இந்த பாபாக்காக வந்து அந்த மாரி ஆ சனிக்கிழமைல எப்பொழுதுமே சாப்பிடுறது இல்ல பெருமாளுக்காக அந்தம் கரி உண்டு செரி அதா இன்னைக் எப்டியு ஒரு வேள தா வந்து மதிய சமையல் மட்டுந்தா அ இரவு பாத்தீங்கனா வந்து ஏதாவது டிஃபன் மாதிரிதா பண்ணணு
ம் நாங்களு அப்டி தா நைட்ல டிஃபன் தா
ம்
நேத்து ஒரு நாள் தா செரி பிரியாணி சூடா செஞ்சதுனால சாப்டோ ம த்தபடி நான்வெஜ்ஜூ பிரியாணி ரைஸ் எல்லா நைட்ல எடுக்கறதில்ல பிரியாணி சூடா செய்யணு மட்டு நைட் எடுக்குற்து
ம் இந்தக்கு சப்பாத்தி சொன்னீங்களா அதுக்கு குருமா எப்டி வச்சீங்க சொல்ல முடியுமா
குருமாவா வெஜிடேபிள் எல்லா கட் பண்ணிட்ட நாங்க நூக்கலு நூக்கல் கூட போடுவோம் அதுல நூக்கலு பச்ச பட் நாங்க இதுல பச்ச பட்டாணி போடுவோ உருளகெழங்கு கேரட்டு பீன்ஸு
ம் ம் ம்
தொட்டுக்குது அதெல்லா போட்டுட்டு ஃபஸ்டு என்ன பண்ணுவோ நாங்க சின்ன வெங்காயோ கொஞ்சோ எடுத்துக்குவோ
ம்
அதுவு வெங்காயத்தையு வதக்கிடுவோ அதுலே வந்து சோம்பு பட்ட லவங்கோ கசகசா அதெல்லா போட்ருவோ அதெல்லா போட்டு வதக்கி வச்சுக்குவோ தனியா அரைக்கிறதுக்கு
ம் ம் ம்
அதுக்கப்பறோ எண்ணெ ஒண்ணுத்துல விட்டு இந்த காயெல்லா அறுத்து க ட் பண்ணிவச்சோமா கொஞ்சோ சின்ன வெங்காயோ கட் பண்ணிக்கோ தாளிகத்துக்கு சின்ன வெங்காயோ ஒரு தக்காளி கட் பண்ணிக்குவோ
செரிங்க
ஆ அப்பறோ எண்ணெவுட்டு அதுல கடுகு போட்டு அப்புறோ அதுலே சோம்பு வாங்கி போடுவோ சோம் பொட்டாஷம் நம்ளுக்கு ஜீர்ண சக்தி நல்லா இருக்
ஆமா ம்
அதனால கொஞ்ச சோம்பு போட்டு அதுலே ஒரே ஒரு பட்ட லவங்கோ
ம்
அத மட்டு போட்டுட்டு பட் லவங்க போடலா பரவாயில்ல செரி லவங்க மட்டும் ஒண்ணு போட்டா ப பட்ட போட்லா பரவாயில்ல
ம்
அவ்ளதா அது போட்டு அந்த பிரிஞ்சியில கூட நாங்க போவோ மோஸ்ட்லி ஏ பிரிஞ்சியெல ஒடம்புக்கு நல்லது இல் ட்டு அத போடுவோ அது கூடோ அப்றோ அது போட்டு அப்றோ பச்ச மொளகா ஒண்ணோ ரெண்டோ அ கிள்ளி இது பண்ணி போட்டு
ம்
அதுக்கப்றோ இது என்னாது சின்ன வெங்காயோ த்து வச்சுக்கிறோம்ல வெங்காயோ நல்லா வதங்கிட்டு தக்காளியு நல்லா வதங்கணு அதுலே அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுனே இஞ்சி பூண்டு நல்லா அந்த வாசன போற வரையு வதக்கிட்டு
ம்
அப்றோ இது என்னாது புதினா கொஞ்சோ அதுலயே போட்ருவோ
ம் செரிங்க
போட்டு நல்லா வதங்கிட்டு காயி வ கட் பண்ணி வச்சிக்கரோல எல்லா காயு போட்டு தொவால எல்லா காயு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிணு
ம்
எண்ணையிலே நல்லா வதங்கிட்னா என்னா பண்ணு ம் ஆ நம்ம அ அத அரை ரதுக்கு தனியா வச்சுருந்துல
ஆமா
அத ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து கொஞ்சோ தேங்கா அதுலே சேத்துகோ தேங்காவு
ம்
தேங்காவு அதெல்லா அது போட்டு அதுலேயே மிளகா
அதுலேயே கசா கசாவு போட்டு அரச்சிருவீங்ளா
ஆமா கசகாசல்லா அந்து வதக்கும் போதே போட்டுருவோ நாங்க கொஞ்சோ லைட்டா வதக்குறோல அத கொஞ்சோ லைட்டா எண்ணெய் ஊத்தி வதக்குவோ அத
ம்
அவ்ளோதா அது அரிசியில ஊத்திட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தி ஊத்திட்னா ஒரு மூணு விசில் விட்டோம்னா குருமா சூப்பரா இருக்கு அப்டியே ஹோட்டல் குருமா மாரி நல்லா இருக்கு
இன்னைக்கி அத நா சப்பாத்தி நைட் பண்லானு இருக்கே இத நா பண்ணி பாக்குறே
ம் பண்ணி பாருங்க சின்னவெங்கயு யூஸ் பண்றீங்கள
ஆ யூஸ் பண்ணுவ யூஸ் பண்ணுவ
அப்போ இது பண்ணுங்க சூப்பரா சின்ன வெங்காயோ போட்டாதா எதுக்குமே டேஸ்டு கறிகொழம்பு நாங்க இதே இதுலதா பண்ணணு ஆமா
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி சாம்பார் மொத கொண்டு சின்ன வெங்காயோ போட்டா அது ஒரு டேஸ்டுதா நீங்க சொல்ற மாரி அது நா கண்டிப்பா பண்ணி பாக்றே நா சப்பாத்தி மோஸ்ட்லி தம் பையனுக்கு சப்பாத்தினா தே சாப்றதுக் கொஞ்சோ கஷ்டந்தா அந்த ஒன்னு சாப்பிடறதே ரொம்ப பண்ணுவாரு
ம் ம்
அதனால அவருக்கு மட்டு ஏதாது பண்றது உண்டு இன்னைக்கி மாவு ஆனா இல்லதா நீங்க சொல்ற மாரி மாவு இல்ல அதனால சப்பாத்தியே போடுவோ பூரினா கூட சாப்பிடுவாரு சப்பாத்திதா கொஞ்சோ கஷ்டோ
ம் ம் இங்க நாங்கல்லா சப்பாத்தினா மதியோ கூட எல்லா சாப்
எனக்கு என்னனா இப்ப சப்பாத்தி அவரு கொஞ்சோ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்டினா நா சும்மா சின்ன சின்னதா பூரி சைஸு கூட போட்டு நம்ப சப்பாத்திய அந்த உருழக் கெழங்கெலா போட்டு ரோல் பண்ணி நம்ப பள்ளிக்கு குடுத்து விட்டா சாப்பிட்டுட்டு வந்துருவார்ல அந்த மேரி நெனைக் க்குறதுன்டு என்நேரமு நம்ம மதியத்துல ரைசே குடுக்கறதுக்கு இந்த மாரியு குடுக்கலாமேனு பாத்தா சாப்பிட மாட்டாப்ல ம் காலையில எழுந்துத் அஞ்சு அஞ்சரைக்லா எந்திர்ச்சி சமைச்சா மட்டுந்தா உண்டு
ம் ம் ம் நாங்க வந்து சப்பாத்தி குருமானா மதியங்குள ஒரு இது எங்க நாத்தனா பொண்ணு கூட சாப்னுருக்க இப்பத உட்கானு
ம் ம் ம் ம்
அவ பேரு கூட அபிதா
ஓ சரிங்க சரிங்க
ஆ அந்த பொண்ணு பேர் கூட அபிதானா
ம் ம் ம் நைட்டுக்கு இப்போ வந்து நீங்க என்னென்ன டிஃபன் பண்வீங்க நைட்லயு சப்பாத்தி பூரிலா நைட்ல சாப்பிடுவீங்ளா
ஆ ஹா பூரியலா நைட்டில் நாங்க எட்த்துக்க மாட்டோ நைட்ல மோஸ்ட்லி சப்பாத்தி தோச அட அந்த மார்தா சாப்டோ
அட வந்து நீங்ளே தா அரைக்றது
ஆமாம்மா ஆ ஹா அந்த மார்லா வாங்கர்துல நாங்க மோஸ்ட்லி இன்ன அட போடுவன்னா அந்த கம்பு இருக்குல்ல கம்பு அட இந்த கேழ்வரகு அட
ஆ ஓ நைட்ல எடுத்துப்பீங்க அது நைட்ல ஜீரணம் ஆகுமா பயமா
ஆ ஒரு ஏழு மணிக்கே சாப்ட்ருவ அதலா அதுல சிலகேஸ் ஸ்நாக்ஸ் மார் சாப்ட்டு முட்ச்சுடுவோ அவள்தா அதே வயிர் ஃபுல் ஆய்டு ஜீர்னாவாது நாங்க இப்ப அதுக்கப்புறோ ஃப்ரூட்ஸ் எதுனா எடுத்துட்னா சரியாபோ
ம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்டுதா அதானா
எதுமே நம்போ ஏழ் மணிக்கி அந்த மாரி எத்துட்னா ஜீர்ணாயடு
ம் ம் ம் ஆமா கண்டிப்பா இங்க அப்டி இப்டின் லேட் ஆய்டுது இங்க எப்டி இருந்தாலுமே எட்டுக்கு எட்டா எட்டுக்கு மேல ஆய்டுது அவருக்கு முடுச்சு ட்டு நம்ம சாப்படறதுக்குள்ள லேட் ஆய்டுது அதுனாலயே தொந்தரவா இருக்கு இங்கயுமே நைட் ல இரவு நேரத்ல பாத்தீங்னா இட்லி தோச ம் அவரு க்கு மாவு இருந்தாலே போது இட்லி தோச அதயே அவருக்கு புடிக்கு ஆ ஒவ்வர் நேரம் எப்பியாவுது எப்பயாவுது பொங்கல் போடுறதுன்டு அதூ ரொம்ப ரேர்தா ஆ மத்த படி இடியாப்பம் உப்புமா சேமியா உப்மா அந்த மாரி பண்றதுண்டு இல்லனா ரவா தோசை அந்த மாரி அந்த மாரி பண்றதுண்டு
அதா அதா அந்த மார்லா பரவால்ல ம்
காலை நேரத்துல நீங்க சொல்ற மாரி இட்லி தோச பொங்கல்
ம் நாங்க பொங்கல் வந்து சிறுதானியத்துல பண்ணுவோ நல்லா இருக்கு
ஓ அது எப்டி பண்ணுவீங்க
அது வந்து வெண் பொங்கல் வந்து சிறுதாணினா குதுரவாளி அர்சி எட்த்திர்ந்த நேத்து
அ அ
அதையும் அத அர டம்ளர்னா கால் டம்ளர் வந்து இந்த பாசிப்பருப் எட்த்து ஊற வச்ட்டேன் பாஸ்பர்ப்ப லைட்டா வர்த்துட்டு ஊற வச்சுர்னு அது ஊறி என்ன பண்ணூ பொங்கலுக் வந்து எல்லா ஒன்னா அதுலே தாள்ஸ்ருவோ எண்ணெயு நல்லா உட்டு எண்ண கொஞ்சு உட்டுட்டு அதுலே நம்ப மெளகு சீரகோ
ம்
அதலா போட்டு அப்புறோ இஞ்சி சீவி வச்சிர்ணு அந்த இஞ்சி சீ வந்து அதுலே போட்டர்ணு ஹலோ கேக்குதுங்ளா இஞ்சி சீவந்தா இ்ஞ்சி சீவந்த அதுலே போட்டுட்டு க்க ஒரு பச்ச மொளகா கருவேப்பில
ம் ம்
நல்லா வதங்கட்டுன்ட்டு் ஆ த அளவு தண்ணி எத்துக்குவோ அளவு இதுக்கு வந்து ஒன்னுக்கு மூன்ற வைக்ணு
ஓஹோ கூடதா வைக்கணுங்ய
ஆமா ஆமா இதுக்கு வந்து அதிகமா தா வைக்கணு கொஞ்சோ மூன்ற மூனே முக்கா கூட வைக்கலா அது என்ன இது சிறுதானியல்ல
ஆமா ம் ம்
அதுக்கப்புறம் அத வச்சுட்டு அந்த நல்லா தண்ணி கொச்சோடனே அதுலயே உப்பு பெருங்காயம் அதெல்லா போட்டருவோ அதுக்கப்பறம் இந்த அரிசிய போட்டருவோ நல்லா வடி கட்டி அப்பறம் போட்டு மூடி வச்சு விசில் உட்டுருவோ
சரிங்க ஆமா ஆமா
அந்த பெருங்காய எல்லாம் போட்டு மூடி வச்ட்டு விசில் உட்டம்னா ஆறு விசில் உட்டேன் அது அவ்ள கா தந்து அவ்ள கரெக்டா கரெக்டா வெந்துட்டு பொங்கல் எப்டி அப்டிய இதுவாக்கும் அந்த மாரி இந்தது சிறுதானியன்னா இது கொஞ்சோ வயிறும் இதுவோ கொஞ்ச சாப்ட்டா வயிர் ஃபுல்லாயிடும்
ஒ ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது இது நா இங்க பண்ணி சாப்பனுனா நா மட்டு தா சாப்ட்டாவணும் இவுங்க யாருமே சாப்ட மாட்டாங்க வீட்ல பையனுக்கு எதும் சொல்லவேணா நம்ம குடுக்க முடியாது அம்மா அப்பால்லா சாப்ட மாட்டாங்க சாப்ட்டா நா மட்டு தா சாப்பனும் சரி நமக்கு மட்டு ஏன் வாங்கிகிட்டுனு நா உட்டுறது ஆனா நீங்க சொல்ற மாரி தா பொங்கல் பண்ணுவோம் அ நா வந்து என்ன பண்ணுவானா நீங்க சொல்றது எல்லாமே பண்ணிட்டு அ விசில் உட் டு எறக்குனதுக்கு அப்பறமா நா வந்து இந்த மெளகு சீரகம் வந்து அரச்ச வச்சு அந்த நேரத்துக்கு நுணுக்கி போடறது உண்டு அது ஒரு டேஸ் ச்சு நல்லா இருக்கும்னு ஆனா நா இப்டியும் பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாரி மெளகு சீரகம் தனியாவு போட்டு நெய்யில தாளிச்சி அந்த மாரியும் பண்ணுவாங்க நா வந்து அப்டியே பவுடர் மாரி பவுட்ரும் பவுடரு இல்லாமயு கொஞ்ச மென்னு சாப்ற மாரி அந்த மாரி போட்றது உண்டு அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்டின்னு
ஆமா
அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எதும் சாம்பாரு இல்லன்னா தேங்கா சட்னி அந்த மாரி இருக்கு இன்னும் நறைய பகிர்ந்துப்போ தோழி நா பின்பு தொடருவோம் நன்றி தோழி
ஆ சரி நன்றிமா நன்றி ம்